ஹலோ ஹலோ கேக்குதாங்க? ஆ எனக் கேக்குது ம் என்ன பண்றீங்க?
சும்மாதாங்க நீங்க?
நானு சும்மாதாங்க இருக்கே.
செரி சாப்டிங்ளா?
ஆ நா சாப்டுட்டங்க. நீங்க?
ம் சாப்டே சாப்டே.
என்னா சாப்டிங்க?
எங்க வீட்ல வந்து பிரியாணி.
உங்க வீட்ல பிரியாணியா செரிங்க செரிங்க. என்னா பிரியாணிங்க? எங்க வீட்ல தக்காளிச்சோறுங்க.
சேரிங்க.
ஆ அ. அப்புறோ என்னா படிக்கிறிங்ளா நீங்க இல்ல வேலைக்கி போறீங்ளா?
நா
ம் செரிங்க செரி என்னா குரூப் எடுத்திருக்கிங்க நீங்க?
நா இப்போதா நைன்த்து
நைன்த்து படிக்கிறிங்ளா செரிங்க செரிங்க.
காலேஜ் படிக்கிற நா.
கால் இப்பதா நைன்த்துன்னு சொன்னீங்க.
காலேஜ் எஸ் ஐ டி காலேஜ்.
ஆ அதெல்லா சொல்லாதீங்க ஓகே ஓகே.
ம்
அப்றோ சரி குரூப் எடுத்தீங்கள காலேஜ்ல இனிமேல்ட்டுதாங்க நா ஒர்க்கு போனு
செரி ச
ம் சரிங்க நீங்க மெரினா பீச் போயிருக்கீங்களா
ம் போயிருக்கேன
ப்டி எப்டிங்க இருக்கு அது நா போனதே இல்லங்க
ஆமா நீங்க எங்க பொறந்தீங்க
நா வந்து இங்கே மதுரங்க நா மதுர
அப்பா மதுரைல பொறந்தீங்ளா
ஆமாங்க
ம் ம்
எப்டிங்க இருக்கு மெரினா பீச் நான்லா போன்லயு
மெரினா பீச் என்ன மண்ணாதா இருக்கு மண்
வெறும் மண்ணுதா இருக்குமா தண்ணி இருக்காதா
தண்ணி அதா சொல்றனே மண்ணா இருக்கு அப்றமா தண்ணி இருக்கு கட இப்பல்லா கட வந்து நெறைய கட வந்துருச்சு அப் ப்றமா வந்து பசங்க சாப்புற கடதா
சாப்புற கடயா ஒக்
இப்போல்லா நெறி றிய பசங்களுக்கு புடிச்ச மாரி செட் பண்ணிட்டாங்க விளாடுறாங்கல்ல வி விளாடுவாங்கல்ல ஊஞ்சலு
தெரியு
அதெல்லா செட் பண்ணி வச்சு ஆமா அதெல்லா செட் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ
செரிங்க சரிங்க நீங்க வெளாண்டீங்களா போயிட்டு
இல்லங்க எங்க வீட்ல போனாங்கன்னா அங்கல்லா கூட்டுட்டு போமாட் டாங்க யாருமே இல்லாத எடத்துல போய் உக்காந்துருப்போ
அய்யே நல்லாவே இருக்காதுங்க
நல்லாருக்குங்க
ஃபேமிலி கூட போனா கொஞ்சொ கூட்டமா இருந்தாதா நிம்மதியா இருக்கு அப்டி இல்லங்க தனிமைல்ல இருக்குற மாரி இருக்கு
ஆஹா எங்க ஃபேமிலியா சேர்ந்து போவோ அப்போ வந்து நிம்மதியா இருக்கு ரிலாக்ஸ் பண்ற மாரி இருக்கு அந்த காத்து ந நல்லாருக்கு
செரிங்க
விளாந்டுட்டு க பசங்கல்லா விளாடுவாங்க அதெல்லா பாத்துட்டு நல்லாதா இரு
அப்படியாங்க செரிங்க
ம்
இன்னு என்னாங்க இருக்கு அங்க லைட் ஹவுஸ்லா போயிருக்கீங்ளா நாலா
சின்ன வயசுல போ பொயிருக்கே பொயிருக்க பொயிருக்கே
மேலே ஏறி கிங்ளா எப்டி இருக்கும் மேல போனா எல்லாமே தெரியுமா அங்கருந்து பாத்தா சென்னை சிட்டிய
கொஞ்சோ படிக்கட் தா டைஞ்சரா இருக்கு
ஏ லிப்டு தானே இருக்குங்க அங்க படிக்கேட்லா அல்லியாச்சே
இங்க லிஃப்ட்டு இப்போ வந்தது அது
ம் நீங்க ஏங்க லிஸ்ட்ட் எப்போழுருந்தே இருக்குங்க அது எப் எப்போ கட்னாங்களோ அப்பேயே லிப்ட்டு கட்டிடாங்க
ம் ம் லிப்ட்டுல வந்து ஃபை ஃப்ளோரு த்தா போகு அஞ்சாவது மாடி வரைக்குந்தா போகு நீங்க இப்ப போய் பாருங்க அஞ்சாவது மாடி தா அதுக்கப் அப்பறமா நாங்கதா லிஃப்ட்ல இருந்து எறங்கி நடந்தே போனோ
போனே எனக்கு எனக்கு எதுவுமே தெரியாது எங்க ஆனா போனா எங்க வருனு நா போனா இங்கயாவது காணாம போய்டுவே வந்தா சொல்றே கூட்டிட்டு போங்க ஆமாங்க விவரோ தெரியாதுல்ல எனக்கு
அப்டியாங்க செரிங்க
ஆமாங்க நா இப்போதா அஞ்சாவது படிக்கிறே எனக்கு எப்டி
இப்போ அஞ் ஜாவுது படிக்கிற பசங்கெல்லா நல்லா ஷார்ப்பா இருக்காங்க இன்டலிஜென்டா இருக்காங்க நீங்க சொல்றது பாத்தா எனக்கு சிரிப்பா வருது
நாலா அப்டி இல்லங்க நா இன்னிசெட்
அந்த மாரி பசங்க தா அந்த மாரி பசங்க தா நல்லா ஷார்பா இருப்பாங்க
இல்லங்க அப்புடி இல்லா ஒண்ணு இல்லங்க செரி இன்னு என்னங்க இருக்கு அங்க மீன்லா விக்குமா நல்லா
நமெக்கெல்லா அதெல்லா தெரியாது
மீன்ல்லா வாங்குனது இல்லையா பொயிட்டு அங்க
ஆ ஹா
என்னங்க அங்க பக்கத்துல தானங்க பட்டினம் பாக் கம் ஏ அங்க தானுங்க கம்மியா இருக்கு
எது அங்க கம்மியா இருக்கு
ஆமாங்க நீங்க நார்மல் மார்க்கெட் டுல வாங்குறதுக்குது எல்லா அங்க போய் வாங்கி பாருங்க உங்களுக்கே தெரியு இருக்குறதுலயே சேர் நா கேள்வி பாட்டு வரைக்கு நா சொல்றே பாருங்க சென்னையில இருக்குறதுலயே அங்கதா கம்மியா இருக்குமா அதுக்கப்பறோ காசிம்பேடா அந்த ரெண்டு எடத்துலதா கொஞ்ச கம்மியா இருக்குமா மிச்ச இடத்துல எங்க போனாலும் அதிக
எங்க அதோட கம்மியா எங்க இருக்குன்னு சொல்லவா
எங்க சொல்லுங்க
அங்க ரெட் ஹில்ஸ் போவீங்களா
ரெடி ஹுல்ஸ் இல்லங்க நா மதுரங்க ரெட்ஸ் நா எனக்கு ரெடில்ஸ் நா எங்
ரெடில்ஸ் இருக்கு
டெட் ஹில்ஸ்ன்னா செவப்பு மலையா செவப்பா இருக்குமா மல
ஆமா ஆமா
அங்க எப்டிங்க இருக்கு ப்டி ஃபுல்லா செவப்பா இருக்குமா
ஆமாங்க நீங்க போனா கூட அங்க செவப்பா திருவிங்க அந்த மாரி இருக்கு
அப்டியா நா பாத்தது இல்ல செவ போலனா செடில்லா இருக்குமாங்க அங்க செடி கொடி
அதெல்லா இருக்கூ நறைய இருக்கூ
நீங்க பாத்துருக்கீங்களா நீங்க போயிருக்கீங்களா நீங்க மேல ஏறி இருக்கீங்களா அங்க போயி டு செவப்பு மலைல
என்னா
மலையில போய் ஏறிருக்கீங்ளா மல மல செவப்பு மல சொன்னீங்கல்ல அது மேல ஏறி இருக்கீங்ளான்னு கேட்ட எப்டிட்டுக்கோங்க மேல போனா
ஏறிர்ல்லாம் பாத்ததுல்ல போயிருக்கே அவ்ளதா
ம் செரிங்க சென்னையில மல இருக்கிறது நீங்க சொல்லிதானக்கு தெரியு அதோ செவப்பு மல இப்பதா எனக்கு தெரியு அப்பிடியா இங்க இருக்கூ நா கேள்விப்பட்டுருக்கே ஆ இது இருக்குல்ல விமான நிலையம் இருக்குல்ல அங்க இருக்கும் மல நீ இங்க டிவிலல்லா காட்டுவாங்க விமான நிலையம்
ஆமா
அங்கெல்லா இருக்குங்க மல அங்க எல்லாம் பாத்திருக்க இப்ப நீங்க சொன்னதுக்கு அப் அப்புறந்தா தெரியு எனக்கு சிட்டி உள்ளயு மல இருக்குனுன்னு இதுக்கு இதுக்கு முன்னாடிலா எனக்கு தெரியாது அப்டியாங்க ம்
நீங்க புதுசு இல்லங்க அதா உங்களுக்கு தெரியில
செரிங்க ஏமாத்தலல்ல நீங்க
இதுல என்னா இருக்கு ஏமாத்துறதுக்கு
நீங்க ஏமாத்
போய் போங்க போய் பாருங்க நல்லா ருக்கூ கண்ணுள்ளா காட்சியா இருக்குங்க அவ்ளோதா
கண்ணுள்ளா காட்சி இல்லங்க அது கண்குள்ளா காட்சி
நா சொல்றது கண்ணுள்ளா காட்சி
அதாங்க கண்கொள்ளாக் காச்சி கண்ணுல்லா காச்சி இல்ல கண்ணுக்குள்ளா காட்சினா கண்குளா அது கண்ணுக்குள்ளல்ல கண்குளா கண் குளா குள கண்குள காட்சி
கண்
அப்டின்னா மே மருந்து மே மருந்து பாக்குறோல அதுக்கு அந்த மாரி சொல்றது ன்னது மெய் மறந்துருவேனா என்னா மெய் மறந்துருவேன்
அதாங்க நீங்க போய் பாருங்க அங்க விசிட் பண்ணி பாருங்க நல்லாருக்
விசீட்னா என்னாதுங்க விசிட் னா விசிட்னா
அங்க போறோல அதுதா அதுக்கு அந்த மாரி சொல்றது
ஓ செரிங்க எனக்கு தெரியாதுங்க இதலா நீங்க தா நறிய படிச்சிருக்கீங்க எனக்கென்னா இப்பதா நா அஞ்சாவ்து படிக்கிற
ரொம்ப நல்லது சீக்கிரமா படிச்சு முடிங்க
செரிங்க நா எங்க படிக்கிறே அதா போனோ
என்னா அது போணு
அதுவாதா போணு
நீங்க படிச்சாதா மூவ்வாகு அது நீங்க படிக்காம எப்டி தள்ளி ஆக்கா
காலம் போனாதானே எல்லாமே முடியு
நீங்க ஃபஸ்ட்டு படிங்க அப்றமா தானா காலம் போகு
ம் செரிங்க செரிங்க செரி இது இது உங்களுக்கு மோர் செய்யலா தெரியுமா
ஆ
மோரு மோரு
தெரியாதுங்க
செரி எப்டி செய்வாங்களாவ்து சொல்ல தெரியுமா ஒங்களுக்கு கொஞ்ச சொல்லுங்களே
இல்லங்க நா மோரு எங்க அம்மாத் தா தருவாங்க நா குடிப்பே அவ்ளோதா
எப்டி செய்வாங்க உங்க அம்மா
எங்க அம்மா செய்றதெல்லா நா பாக்க மாட்டங்க எது இருந்தாலு பாக்க மாட்ட எங்க அம்மாக்கு எப்பயாச்சு தயாடா இருந்தா எங்க அம்மா சொல்வாங்க நீ எதாச்சு பண்றியா கேப்பாங்க செரி பண்றேமா சொல்வே அப்பற நா பண்ணுவே இல்ல அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க நா பண்ணுவே எனக்கு எதெது இன் இப்போ ஆ இப் பயிறெல்லா பாத்திருக்கீங்களா பச்ச பயிறு சொல்வாங்க அப்பறமா வந்து உளுந்து அதெல்லா எனக்கு பேரே தெரியாது எப்டி இருக்குனு தெரியாது நா எங்க அம்மா கிட்ட கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு எடுத்து போடுவே இதாம்மா இதாம எங்க அம்மா பாக்ஸே
ஒங்களுக்கு சோள மாவு அரிசி மாவுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுமா
அரிசி மாவுக்கெல்லா டிஃப்ரெண்ட் தெரியு எனக்கு
மைதா மைதாவு சோளமாவு வச்சா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுமா தெரியாதுல சோள மாவு
நீங்க இப்ப சொல்றது எனக்கு தெரியாது
கார்ன்ஃபிளார் தெரியாதா ஒங்களுக்கு
அது ஒயிட்டா தான இருக்கு அது சாஃப்டா இருக்கு அது எ ஈஸியா கண்டுபிடிக்லா
மைதாவு சாஃப்டா இருக்கு மைதாவு சாஃப்டா இருக்கு
ஆ ஹா ஒரு ஒரு இது சாஃப்ட்டா இருக்காது
ஆ செரிங்க நா வெக்கிறே
சேரிங்க சேரிங்க
ஆ